ஹலோமா
ஆஹ சொல்லுங்க மேம் இல்ல இல்ல சொல்லுங்க
மேம் நேத்து நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா போயிட்டீங்க
ஆமா
ந நா ஆபிஸ்ல கொஞ்ச நேரோ வர்க் இருந்துச்சுன்னு வர்க் பண்ணிட்டு வருக்கும்போ வரம்போது ப்ரின்ஸ்பில் மேம் வந்து கூப்ட்டு உங்களையு என்னையு வந்து நெக்ஸ்ட் வர க்றிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு குவாடினேட் பண்ண சொன்னாங்க.
ஓ நம்ம ரெண்டு பேர் தானா
ஆமாமாமா ரெண்டு பேர்தா பண்ண சொல்றாங்க. ரெண்டு பேர் எப்டி பண்ண முடியு தெரிலன்னு கேட்ட கேட்டதுக்கு அவுங்க ஒரு அஞ்சு பேரு அப்டி பண்ணம் போது உங்குளுக்குள்ள ஐடியாஸே க்ளாஷ் ஆகு ஒ ஒரு ஐடியாவு சூட் ஆகாது அதுக்கு ரெண்டு பேதுனா உங்குளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அத சீ சும்மா இம்ப்ளிமெண்ட் பண்லான்ற மாரி சொன்னாங்க
ஆஹ் செரி இப்ப என்ன பண்லா அதுக்கு
அதா மேம் மென் அதா நா என்ன பண்லான்னு உங்கிட்ட இப்ப கூப்ட்டு கேட்கலா டிஸ்கஸ் பண்லான்னு கூப்ட்ட நீங்க இப்ப ஃப்ரீ தானெ பேச
ஆஹ் ஆஹ் ப்ஃரீதா ப்ஃரீதா.
ஃப்ரீதான மேம் நம்ம ஃபஸ்ட் ஆ ஸ்டேஜ்ஜு வந்து நம்ம கிப்ஃட் வரிக்கு எல்லாத்துமே ஹோல் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மதா பண்ணனு. அதனால இப்ப ஃப்ர்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்ன பண்ணலா மேம்.
ஸ்டேஜ் ஃபஸ்ட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ண சொல்லனு ஃப்ஸ்ட்டு க்ரௌண்டு இடெல்லா ஸ்டேஜ்ஜு எல்லா அதுதா
ஆமா ஆமா மேம் நாளைக்கே ஒரு டைம் ஃபுல்லா த்யு ஒரு வாஷ் பண்ண சொல்லிற்றே தண்ணி விட்டு அப்போனா க்றிஸ்மஸ் செல்ப்ரேஷனுக்கு முன்னாடி லைட்டா அத கூட்டி விட்டா போதுமா இருக்கு.
ஆஹ் ஆமா ஆமா அப்டிப்ப முன்னாடி எல்லா செஞ்சு வெச்சாதா அப்ப ஈஸியா இருக்கு
ஆம்மா மேம் கார்பெட் எல்லாத்தையு நல்லா ஒதறி கார்பெட் நல்லா ஒதரி அதியு நல்லா க்ளீன் பண்ண சொல்லி வெச்சு னா நாளக்கு இதெல்லாத்தயு பண்ணிட்டேன்னா ஃபங்க்ஷன் டைம்ல கொஞ்சொ ஈஸியா இருக்கு
ஆமா ஓகே அங்க க்ளீன் பண்ற அக்காங்க இருப்பாங்கல்ல அவங்க அவங் நாளிக்கு போய் தா சொல்லணு சேர் போய் சொல்லிட்டு அத்லா ஸ்டேஜ்ன்னா ஸ்டேஜ் எப்டி டெக் க்ரேஷன்ஸ் பண்ட்லா
அதா ஸ்டேஜு வந்து நல்லாப் ஆமா மேல வந்து பலூன் இந்த டபுள் சைட் செல்லோடேப் இருக்கல மேம் அத செலோடேப் வச்சு பலூன் அப்டியே அப் சைட் டவுன் மாதிரி தொங்க விட்டுட்டு அந்த கீழ நம்ம ஊ த்துற எடத்துல வந்து இந்த ஃகேலிங் ரிப்பன் மாதிரி இருக்குல்ல
ஆமா
அந்த ரிப்பின வந்து அப்டியே தொங்க விட்ருலாமா?
ஆ, சரி ஆ அப்டி பண்ணிர்லா கிறிஸ்மஸ் ட்ரீ ஒண்ணு வாங்குணு. அதுக்கு லைட் செட் டிங் மாதிரி இருக்கணு. வேற ட்ரீல என்னன்ன ஸ்டார்ஸு ஸ்டார்ஸ் வை
அந்த பால் எல்லா தொங்குற மாரி பால் ஸ் எல்லா இருக்கற மாரி
ஆமா
இந்த பால்ஸு, ஸ்டார்ஸ் எல்லாமே நம்ம ம செய்யணுமா? இல்ல கடையில கெடக்குமா மேம்?
க்கு
சரி மேம்,
வாங்கிக்குலா வேற என்ன டெக்கரேஷன் ஸ்டேஜ் பொறுத் இது வரைக்கும் அவ்ளோவு தானா வேற ஏதாவது பண்ற மாதிரி
அதா நம்ம வால்லல்லா ஏதாவ் பால் டெக்கரேஷன் பண்ண மாதிரி பண்ணிக்கிலா
ஆ ஓகே அதெல்லா சேந்து டேன்ஸு கண்டக்ட் பண்ணோண்னா ஃபஸ்ட்டு பருதநாட்டியம் வெல்கம் பருதநாட்டியம் டேன்ஸ் வந்து ஒரு செவன்த் எயி்த் அந்த மாதிரி ஸ்டூடென்ஸ் தா எடுக்குணு
சேரி மேம் ஏன்னா டென்த்து ட்வெல்த்து நா மா கூப்புட வேணா அவங்ள‌ பாவம் டிஸ்டர்ப் பண்ணாம
ஆ ஆ பண்ணிக்கிலா ம் ம் பருதநாட் டியம் செரி அவங்க வேற அடுத் த்த ஏதாவது டேன்ஸு வேற ஏதாவது டேன்ஸ் ப்ரோக்ரம்
அதா மேம் எல் கே ஜி ஸ்டூடண்ட்ஸ் வெச்சி ஏதாவது இங்கிலீஷ் சாங்குக்கு டேன்ஸ் ஆட்ற மாரி பண்ணிக்கிலா
ஆமா கிறிஸ்மஸு வர மாதிரி சாங்கு
ஆ அவுங்க செல்ப்பேர்ட் பண்ற மாரி எதாவ்து சாங்ஸ்சு எதாவ் கேடுட்டு அதுக்கு டான்ஸ் ஆட்ற மாரி எல் கே ஜி தனியா யு கே ஜி தன்யா வெச்சிக்குலா அப்றோ ஃபஸ்ட்டு செகண்டு ம் பாய்ஸ் தனியா கேள்ஸ் தனியா பாய்ஸ்க்கு ஒரு போக் டான்ஸ் மாரி எதாவ்து கொடுத்தாலுமே கேள்ஸ்க் எதாவ் வெஸ்டர்ன் டான்ஸ் மாரி கொடுத்துக்கலா
ம் சேப்ப டிராாமாதெல்லா வைக்கலால்ல
ட்ராமால பிப்து சிக்ஸ்து வெச்சிக்கலாமா மாம்
டிராமா சரி அவங்க கேட்டு பாக்கலா அந்த கிளாஸ் ரெண்டு கம்பைன் பண்லானு கேட்டுட்டு டிராமா செட்
செரி மேம் ஒரு இங்லீஷ் ஆம்மா ஒரு இங்லீஷ் ஸ்பீச்சு ஒரு தமிழ் ஸ்பீச்சு ஒரு இங்லீஷ் டிராமா ஒரு தமிழ் டிராமா
ஓகே
ஹ வைக்கும்போது கொஞ்ச கரெட்டா இருக்கும் மேம் அப்றொம் சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்பீச் குடுக்கற்து எப்போ வெக்கலா இன் பிட்வீன்னு வெக்கலாமா இல்ல லாஸ்ட்லயா இல்ல ஃபஸ்ட்டே வெக்கணுமா
இல்ல ஒரு பரதநாட்டியம் ன் முடிஞ்சோனே கூட வெச்சுக்கலா
அம்மா அப்பந்த ஸ்டேஜ்ல வந்து ஆமா ஆமா பண்ணிக்கல அப்றொ கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது மேம் ம முன்னாடி பின்னாடி கிட்ஸி எதாது டான்ஸ் ஆட்ற மாரி வெக்கணுமா மேம்
ஆஹ் ஒரு ஒரு நாலஞ்சு பேரு சின்ன பசங்க ஒரு பஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வெக்கலா எல் கே ஜி யு கே ஜி னா கொஞ்ச ஹ சின்ன பசங்க விழுந்துன்னு விழுந்துட்டு பண்ணிருவாங்க பஸ்ட் ஸ்டாண்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட அந்தமாதிரி இருக்ற ப்ப சொல்ல ஒரு அஞ்சு பேரு இருந்தா போதுங்கற கிறே உங்குளுக்கு எதாவ்து வச் ச்சுக்கலா
ஆமா முன்னாடியு பின்னாடியு ஹ டான்ஸ் ஆடிட் ட்றர மாதி
உம் ஆமா
க்ரிஸ்மஸ் தாத்தா வந்து ப்போ நம்ம எதாவ்து நல்ல என்டர்டய்ன் பண்ற ஸ்டாப்ஸ் பாத்து வைக்கணும் அவங்கனா டான்ஸ் ஆடிட்டே நல்லா டான்ஸ் ஆடிட்டு வர் வாங்க எதாச்சு ஸ்டாப்ஸ்சு போய்ட்டு டிசைட் பண்ல யாருனு
ஆஹ நாளிக்கு ஸ்கூல்க் போய்ட்டு வந்துட்டு செட் பண்ணிக்லா
ஓக்கே மேம் ஸ்வீட்ஸ் என்ன பண்லாம் மேம்
ஆமா ஸ்வீட்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் ஆஹ் லட்டு வாங்கிகலாம் அப்றோ வேற என்ன ஸ்வீட்ஸ்ஸூ மைசூர் பாக்கு அந்த மாதிர் வாங்கிக்கலா ஒரு ரெண்டு ஸ்வீட் ரெண்டு டைப் ஆப் ஸ்வீட்ஸு உம்
ஒருத்தங்களுக்கு ரண்டு ஸ்வீட் குடுக்குற மாரிங்ளா ஓக்கே மேம் அப்போ இதே ஸ்வீட்டயே நம்ம லஞ்ச்சுக்கு ஸ்டாப்ஸ்க் எல்லாத்தியும் இதே குடுக்குற மாதி பண்ணிக்கலா
ஆஹ் ஆம்மா லன்ச் சு ரெடி பண்ணணும்
லன்ச்சிக்கு இதே ஸ்வீட்டு குடுத்துட்டே
ஆம்மா ஸ்வீட்டுக் குடுத்து ஆஹ் ஆட்ரு பண்ணிக்கிலா அப்புற லன்ச் டைமு வெஜ்ஜு வேணும் நான்வெஜ்ஜும் வேணும்
ஆம்மா மேம் கொஞ்சப் பேரு நான்வெஜ் சாப்புட்றது இல்ல இப்போ வெஜ் இப்ப வந்து என்ன மீல்ஸ் பண்ணுமா இல்ல வெஜ் பிரியாணி பண்ணலாமா
உம் சிக்கென் பிரியாணி அந்த மாதிரி பண்ணிட்டு வெஜ் சில இந்த பன்னீரு பன்னீரு ஃப்ரை அந்த மாதிரி பண்ணிக்லாம் ஆம்மா அதோட வேற ஏதாவது இந்த வெஜ்ல என்ன ஆஹ் வெஜ்ல வெஜ்லேய் பிரியாணியே பண்ணிக்கலாம்
வெ நான்வெஜ்ஜில சிக்கன் பிரியாணி பண்ணி வெஜ்ஜிலப் பிரியாணி பண்ணி வெஜ் வெஜிடேரியன் பிரியாணி பண்ணிக்கலாம் மேம் அப்றோம் ஸ்வீட் வந்து து எல்லாத்துக்கும் ஒரே ஸ்வீட்டு தான் லட்டுவும் மைசூர் பாக்கும் அப்றோம் ஆஹ் அப்றோம் இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டு இதுக்கு பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணி க்லா வெஜ்ஜிக்கு
ஆஹ் வெஜ்ஜிக்கு அந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிர்லாம்
ஓகே மேம் ஆஹ் எல்லாத்துக்கு எஃகு எஃகு வந்து வெஜிடேரியன் சில பேர் சாப்புடுவாங்க சிக்கேன் சாப்ட்றவங்க எடுத்துக்கிட்டு இல்ல ட்டி ஒன்னுப் பிரச்சன்ல விட்டுக்லாம்
ஆஹ் அது கோட எதாது ஒரு ட்ரிங்ஸ் மாத்ரி உம் ரோஸ் உங்களுக்குப் பண்ணிற்லாம்
ரோஸ்மில்க் எப்டி மேம் எப்டி ஒரு டின் அந்த மாத் ரி வாங்கணுமா இல்
இல்ல தனித்தனியா தனித்தனியாவே வாங்கிக்லாம் அப்போதான் எவ்ளோ குவான்டிடி பாத்து எவ்ளோ ஆளுங்க இருக்காங்கன்னு பாத்து வாங்கிர்லாம்
வே ஆம்மா வேற டின்னர் ஓகே அதெல்லாம் முடிச்சிர்லாம் இதெல்லாம் வாங்குனா முடிஞ்ஜிரு டின்னர் டின்னர் சாரி லன்ச்சி
ஓகே மேம் அப்றோம் மேம் என்ன பண்ணலா இந்த போடு டெக்ரேஷனுக்கே ஆ அவுங்க அவுங்க கிளாஸ்க்கு வெளிலே இர்க்ற ஸ்டூடண்ட்டு வ் இவ செகண்ட்டுனா செகண்ட்க்கு வெளிலே ஃபிப்த்துனா ஃபிப்த்துக் வெளிலே அந்த கிளாஸ் எ ஒவ்வொரு போர்டையு அவுங்க அவுங்குளுக் ஆ பண்ணிக்கிலா அவுங்ளே எதா டிராயிங் பண்ண சொல்லிட்டு எதாவுது வெல்கம் ஆ நோட்டீஸ் மாதிரி எதா போட சொல்லிக்லா
ஆ அப்டி பண்ணிர்லா அப்றோ கிஃப்ட்ஸ் மாத்ரி பசங்குளுக் கெல்லா குடுக்குற மாதிரி பண்ணனோ அதுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸ்சு சேந்து வாங்குற மாதிரி பிளான் பண்லா எத்தனே ஸ்ட்டு எத்தனே ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேணுன் பாத்துட்டு என் என்ன மாதிரி கிஃப் ஸ்லா என்ன மாதிரி வாங்கி குடுக்குற்து
ம் கிஃப்ட்ஸ்லே கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மாதி வாங்லாமா ஒரு பென்சில் எரேசர் ஷாட்ப்னர் ஸ்கேலு இதெல்லாமே ஒரு பேக் லே வருலே
ஆமா எல்லா சேந்து வாங்கிர்லா இல்லாட்டி ஸ்ஸு சேந்து அப்போனா ம் பல்கா வாங்கும் போது ஆர்டர் கொஞ்ச எல்லாமே இதே குடுக்குற மாதிரி பண்ணிர்லா எல்லா டீச்சர்ஸு தனித்தனியா கிஃப்ட் வாங்னா ரொம்ப எக்ஸ்ட்ர எக்ஸ்ட்ர பண வரு எல்லாத் துக்கு செலவு ஜாஸ்தி ஆகு எல்லா மொத்தமா சேந்து வாங்கும் போது ஒரே இதுல வாங்கிக்லா ஹோல்சே ல் மாதிரி பல்கா வாங்கிக்லா
சரி மேம் அப்பதா நம்ம த ஸ்டாஃப்ஸ் சொல்லா இந்த மாரி நாங்க டிசைட் பண்ணிருக்கோ என்னன் கேட்டா அங்க சொல்வாங்க
ம்
ஆ வேற என்னா ம ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்டியே லீவு அ வின்ட்ரு ஹாலிடேஸ் வரும் அதனால கிஃப்ட ஆப் ப்பவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஏன்னா லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளாஸ்ல எல்லாத்துக்கும் லீவுன் நம்ம அனவுன்ஸ் பண்ற ஒரு டி மேன்ட்ஸ் கிளஸ்ல உக்கார வெச்சிட்டு கிஃப்ட் குடுக்குலாங் மேம் அ ஃபஸ் ட்டே குடுத்தேன்னா ஸ்டேஜ்ல வந்துட் கலாட்டா பண்ணுவாங்க
ஆ கே
ஹால்ல வந்துட்டு
ம்
ஓகே மேம் நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா எ எந்தெந்த பீரியட் ஃப்ரீ மேம் நாளைக்கு
சரி நா வந்து நாளைக்கு பாத்துட்டு உங்களுக்கு சொல்ற காலையில வந்துட்டு சொல்ற
ஓகே காலையில வந்துட்டு சொல்லுங்க மேம் அப்போனா எனக்கு கிளாஸ் இருந்தாலுமே அந்த பீரியட் யாருக்காவது குடுத்துட்டு வேற டீச்சர்ஸ போக சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்ல நம்ம உக்காந்து இதெல்லா ஒரு லிஸ்ட் எடுத்துர்லா
ஆஹ் ஓகே
லிஸ்ட் எடுத்தாதா நம்ம அட்னன்ஸ் பல் மேம்ட்ட பேச எனக்கு கரெக்டா இருக்கு பட்ஜெட் எல்லாத்தையு பிளான் பண்ண கரெக்டா இருக்கு
ஓகே ஓகே
நாளைக்கு ஆஃப்டர் நூனுக்குள்ள பேசிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேல பிரின்ஸ்பல் மேம்கிட்ட போய் பேசி பட்ஜெட் எல்லாத்தையு கிளியர் பண்ணிக்கலாமா
ஆஹ் ஓகே பண்ணிக்கலா ஓகே
ஓகே மேம் பாய் மேம் ஓகே